ஹலோ
ஹலோ சார் கேக்துங்களா
கேக்குதுங்க
ஆ சார் நல்லா இருக்கீங்களா சார்
நல்லா இருக்கு மேடம்
செரிங் சார் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டீங்களா
வந்துட்டேன் மேடம் இப்ப தா வந்தோ
செரிங் சார்
நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டாச்சுங்க
ஓ செரிங் சார் நானு நல்லா இருக்கேன் சார் குடும்பத்துல எல்லா நல்லா இருக்காங்கங்களா
எல்லா நல்லாருக்காங்க
செரிங்க சார்
சொல்லுங்க மேடம் வேற என்ன விஷயம் மேடம்
வேற ஒன்னு இல்ல சார் எங்க வீட்டு சைடு இந்த இது தோண்டிட்டு இருக்குறாங்களா போர்வல் போட் ட்டு அது ஒரே பொகையா இருக்கு சார் வீட்டுக்குள்ள உக்காரவே முடியில பயங்கர பொகையா இருக்கு அதனால தா சும்மா உக்காந்து பாத்துட்டு இருக்குறோ சார்
ஓகே மேடம் சாப்ட்டாசுங்ளா
சாப்ட்டுட்டேன் சார் சாப்ட்டுட்டோ
என்ன சாப்ட்டீங்க
சார் நாங்க இன்னிக்கு தோச சாப்ட்டோ தோச சட்னி
சரிங்க
நீங்க சார் உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சார்
நாங்க இட்லி சாப்ட்
ஆ சேரிங்க சார் சேரிங்க சார்
ஓகே மேடம் சொல்லுங்க மேடம்
அதுதா சார் எங்க வீட்டுக்கிட்ட இந்த போர்வெல் போட்டுட்ருக்காங்ளா அந்த பொக வந்து பயங்கரமா பொகையாருக்கு க்குதா அதனாலதா ஜன்னல்லா அடச்சிட்டு உள்ள உக்காந்துருக்கிறோ பொகனால அப்றோ சுவாசிக்க முடியாதுல்ல சார் தொடர்ந்து அதையே சுவாசிச்சிட்ருக்கவு முடியாது இல்லைங்ளா அதுனாலதா சார் அதுனாலதா சார்
ஆமாமா அது வந்து இன்னைக்கு வந்து பொல்யூஷன் தா அதிகோ காற்று மாசுபடுதல்
ஆமா சார் ஏன் கேக்றீங்க ரோட்லயு டிராவல் பண்ணாலு நல்ல பொகதா
ஆமாங் மக்கள் தொகை அதிகமாருக்கு இல்லைங்களா அதுக்கு தகுந்தமாறி எல்லாமே வாகனத்த யூஸ் பண்றோ
ஆமா சார்
இந்த வாகனத்திலருந்து வர கார்பன் மோனாக்சைடு நம்ம வந்து நு நுரையீரல் பு பிரச்சனைய உண்டு பண்ணுது
ஓஹோ ஆமா அதிகமா சுவாசிக்கிறனாள இல்லைங்ளா சார்
இல்ல ஆக்சிஜன் இப்போ ஆக்சிஜனோட கலந்துதானங்க வருது காற்றோட கலந்துதா இது வருது இந்த கார்பன் மோனாக்சைடு
ஆ செரிங்க சார்
அது மட்டு இல்லாம ஃபேக்டரி இருக்கு இல்லலைங்களா இண்டஸ்ட்ரீஸு
ஆமாங்க சார்
அந்த அ தொழிற்சாலையிலிருந்து வரக்
ஆ ஆ ஆ
அப்புறொ நம்ம வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகைகள்
செரிங்க சார்
இது எல்லாமே வந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு காற்றுல கலக்குது
செரிங்க சார்
அப்போ வந்து நமக்கு உடல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது மூச் ச்சு குழல்ல பாதிப்புகள் உண்டாக்குது இதனால இண்டியாவுல வந்து எல்லாத்துக்கு வந்து நுரையீரல் தொற்று ஏற்படுது மேடம்
செரிங்க சார் செரிங்க சார்
அதுனால நம்மளோட மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்குது
செரிங்க சார் அதுல்லாம இந்த காற்று ம புக மட்டுந்தா நமக்கு நுரையீரல் சம்மந்தமான வியாதி குடுக்குதுங்களா
இப்ப தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகைகள்
செரிங்க சார்
அப்பறோ நம்ம நம்ம ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ற அந்த வெ விறகு அடுப்பு யூஸ் பண்றாங்க இல்லைங்ளா
ஆமா சார் ஆமா ஆமா இந்த கிராமங்கலெல்லா யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா வெறகடுப்பு
இப்ப ஓ யா யாரு அதிகமா யூஸ் பண்றது இல்ல ஒ அஞ்சு வர்ஷோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வெறகடுப்பு தா யூஸ் பண்ணாங்க
ஆமா ஆமா
இப்ப வந்து எல்லாமே சிலிண்ட்ருக்கு மாறிட்டாங்க கேஸ் சிலிண்ட்ருக்கு
ஆமா சார் அப்பறோ மண்ணெண்ண மண்ணெண்ண ஸ்டவ் கொஞ்ச வ நாள் இருந்தது விறகு அடுப்பு அப்பறோ வந்துருச்சு ஆமாங்க சார்
அதுனால நா உ உங்களுக்கு வந்து அந்த ம விறகு அடுப் இப்புன்னாத பல தாய்மார்களோட உடல்லா பாதிக்கப்பட்ருக்கு
ஆமா சார் ஆமா ஆமா நம்ம படிச்சுருக்குறோ இல்லைங்களா ஆமா ம் ம் அதுவு கார்பன் மோனாக்சைடு தா இல்லைங்ளா சார்
ஆமாங்க கார்பன் மோனாக்சைடு் தா
ம் ம் ம் சார் இப்ப இந்த பிளாஸ்டிக்குல்லா எரிக்கிறதுதெல்லா சொல்றாங்களோ அது
ப்ளாஸ்டிக் ப்ளாஸ்டிக் க்குந்தாங்க ப்ளாஸ்டிக்லருந்து வர கழிவுல இருந்து அதையே எரிச்சா நமக்கு புகை ஏற்படு
ஓ
ஏன் நம்ம வந்து எரிக்க கூடாது
செரிங்க சார்
எல்லாமே காற்றுல ஏரியுது அத மனித மனிதர்கள் நாம் தான சுவாசிக்கிறோ
செரிங்க சார்
சுவாசிக்கும் போது பல மூச்சு குழல் சம்பந்தப்பட்ட ப்ரச்
அப்ப இந்த பிளாஸ்டிக்கல்லா என்னதா சார் பண்றது நம்ம உபயோகிச்சுதா ஆகணு
ப்ளாஸ்டிக் தா இப்ப மாநகராட்சியிலேயே உங்களுக்கு வந்து தனியா ஒரு மக்கம் குப்பை மக்காத குப் பைனு தனியா ரெண்டு ஃபேக் குடுக்குறாங்க இல்லைங்களா
ஆமாங்க சார் ஆமாங்க சார்
அந்த மாரி ந நம்ம பிரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதா பிரிச்சு போட்டு வ க அத கார்ப்பரேஷந்து வர வண்டில அந்த குப் குப்பை எடுக்குற வண்டில அந்த குப்பைகள நம்ம சேமிச்சு வச்சு குடுத்துர்ணு
துறப்ப அவுங்களு போய் எரிக்கதானுங்களே செய்வாங்க
அவுங்க எரிக்க மாட்டாங்க அது மறுசு மறுசுழற்சி பண்ணிருவாங்க ரீசைக்கிள் பண்ணிருவாங்க
ஓகே சார் அப்புடிங்களா பண்ணி எதாவது பொருள் செஞ்சர்றதுங்களா
ஆமாங்க அது வந்து வேற இதுக்காது யூஸ் ஆகு
ஆ செரிங்க சார்
அதனால அது வந்து நம்ம கொஞ்சோ மக்கள் ஒவ்வொருத்தரு வந்து ஒவ்வொருத்தரு நம்ம வந்து தமிழ்நாட தம் நாட்டை பத்திய ஒரு அக்கறை இருக்கணு
ஆமா சார் அது சொன்னீங்களே அது சரி ஆமா இல்லைங்களா ஏனா நெகிழிப்பை எல்லா உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லியு நம்மதா உபயோகப்படுத்துறோ அதனால நம்ம தா அத உணரணு இல்லைங்களா
ஆ எதிர்கால அப்புறம் நம்ம எதிர்கால குழந்தைகளோட சந்ததியெல்லா இருக்குது அதயெல்லா ஒவ்வொரு மக்களும் கருத்தில் கொள்ள வேண்டும்
ஆமாங்க சார் கண்டிப்பா நம்ம உணர்ந்து நடந்துக்கணு
ஆமா மேடம்
அப்புற எப்டிதா சார் இந்த புகையெல்லா ஒழிக்கிறது இதுல இருந்து எப்டிதா நம்ம தப்பிக்கிறது
அது ஒவ்வொருத்தரும் தனிமைய ஒவ்வொரு தனி மனிதனுக்கு ஒரு பொறுப்பு வேணு மேடம்
கண்டிப்பா சார் கண்டிப்பா கண்டிப்பா
பொறுப்பு வேணு இன்னொன்னு என்னன்னா மக்கள் தொகை அதிகம் நம்ம நாட்டுல அதனால வாகனங்கள் வாகனங்கள் அதிகமாயிருச்சி
ஆமா சார்
அதனால டெல்லி போன்ற நகரங்கள்ல வந்து இன்னு காற்று மாசு அதிகமயிருச்சி
ஆமா சார் நியூஸ்ல கூட நம்ம பார்த்தோ இல்லைங்களா
ம் அங்க வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க வந்து கா காற்று மாசு அதிகமா இருக்கனால ஸ்கூலு காலேஜு எல்லாமே நீங்க வீட்லருந்தே ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க ஆஃபீஸ் எல்லா
ஆமாங்க சார் நாங்களு அந்த செய்தி பார்த்தோ பார்த்தோ
வீட்ல இருந்தே படிக்க சொன்னாங்க காற்று மாசு அதிகமானதுனால
செரிங்க சார்
அங்க அந்த மாரி இருக்குதுங்க நம்ம நாட்ல அது ஒரு ப்ரச்சன பெரும் ப்ரச்சனையாதா இருக்குது.
ஆமாங்க சார்.
அத வந்து அரசாங்கத்தோட நம்மளு மக்களு வந்து ஒன்றிணைந்து இத வந்து நம்ம வந்து செயல்படுத்துனா தா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குங்க.
கண்டிப்பா கண்டிப்பா.
ம்
அப்பறோ இந்த பட்டாச எல்லா கூட வெடிக்காதீங்கன்னு எல்லா சொல்றாங்க இல்லீங்களா அதுவு கூட பொல்யூஷன் தா இல்லீங்களா சார்.
ம் ம் ம்
அதுனாலதா ஏனா அந்த பொக ரொம்ப இல்லீங்களா அது ரொம்ப ஆபத்து விளைவிக்கு இல்லீங்களா சார்.
ஆமாங் கண்டிப்பா பட்டாசு நம்ம வந்து அதுவு கார்பன் தா. இப்ப காற்றோட தான மாசுபடுது நம்ம தீபாவளி ஒரு நாளைக்கு பட்டாசு வெடிக்கிறோ.
ஆமாங்க ஒரு நாள் சந்தோஷ்த்துக்கு
ஆனா அது எவ்ளோ காற்ற மாசுபடுத்துது தெரியுங்ளா
ஆமா சார்
ஆ இதுனால இயற்கை உயிரினங்களு பாதிக்கப்படுது. மற்ற உயிரினங்கள்
ஆமாங்க இந்த சிட்டுக்குருவி எல்லா இல்லெங்ளா ஆமாங்க சார் ஆமா ஆமா
நாய்கள்
ம் நாய்கள். நாய்கள் சத்தத்துக்கு பயப்படுதுங்றீங்களா. ஆமாங்க சார். ஆமா ஆமா. ஆமா எல்லா எடத்துக்கு ஓடு இல்லெங்களா அந்த டைம்ல.
எமாம் மக்களுக்கு அது ப்ரெச்சனதாங்க. தீபாவளிக்கு ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறங்கிறது மக்களுக்கு ப்ரெச்சனதா.
ஆமாங்க சார். ஆமா ஆமா. மக்களுக்கு மூச்சு திணறுலா ஏற்படுது தானே.
மக்களு பாதிக்கப்பட்ருக்காங்க.
ம் ம்
மக்களோட ப்ரெச்சனைகளுக்கு அது ஒரு காரணோ தா.
அதுதா சார்.
ம் ஒண்ணு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு வெற்ணு.
ஆமா சார். கண்டிப்பா. நம்மதா அத புருஞ்சு நடந்துக்கணு.
ஒடனே தீபாவளி பட்டாசு வெடிக்குன்னா செரி பட்டாசு யாரு வெடிக்க கூடாதுன்னா இப்ப இந்த பட்டாசு தயாரிக்கிற தொழிற்சாலை எல்லா ஒடனே மூடிறவு முடியாது.
ஆமா சார்
ஏனா அவுங்களோட வாழ்வாதாரமே அதுதா.
வேலை தொழிலுங்குறது பாத்தொம்னா அதுதா அவ்ங்களுக்கு இல்லெங்களா.
ஆமாங்க விருதுநகர்லா இப்ப பட்டாசு தொழிற்சாலை தா அதிகமா இருக்கு.
ஆ ஆ ஓ விருதுநகருங்ளா
சமீபத்துல கூட ஒரு பட்டாசு தொழிற்சாலை ல ப்ளாஸ்ட் ஆயி
செரிங்க சார்.
இந்த மாரி எறந்துட்டாங்க.
ம் ம் ம்
நீங்க செய்தில கேள்விப்பட்டிருப்பீங்க நெனைக்கிறே
ஆமாங்க சார் அது பொக தானே
ஆமாங்
அதும் ஆபத்த தானே தர கூடியது
கண்டிப்பாங்
ஆமாங்க சார்
அதனால நம்ம வந்து மக்கள் வந்து கொஞ்சோ விழிப்புணர்வுடன் ஜெஸ்ட் இருக்கணு
செரிங்க சார்
அரசாங்கத்துக்குள்ள சட்டங்கள் கொண்டு வந்தாலு நம்ம அரசாங்கத்தோட கோஆப்ரேட் பண்ணோ
ஆமா கண்டிப்பா
ஓ ஒத்துழைப் ஓ ஒத்துழைப்பு குடுத்தாதா நம்ம நாட்டுக்கு மக்களையு நாட்டையு பாதுகாப் பான வழியில கொண்டு செல்ல முடியு
ஆமா சார் நம்மளு மக்களாகிய நம்மளு சேந்து ஒத்துழைக்கணுங்கிறீங்க செரிங்களா
ஆமாங்
ஆமா எல்லாரு சேந்து அ கைத்தட்டனும்னாதா ஓசைங்கறீங்க
ஆமாங்க கண்டிப்பா நிச்சயமாக
ஆமா சார் அப்ப நெகிளிப்பையெல்லா உபயோகிக்க கூடாதுன் போடுறதெல்லா நம்மளு ஃபாலோ பண்ணணு இல்லைங்களா அத கண்டுக்காம போகூடாது
கடேல விக்கிறாங்களே அதுக்கு என்ன பண்றதுங்க
அதுதா சார் அவுங்களு உணரணு ஏனா இது எல்லாமே ஆபத்து தரக்கூடியதுன்னு உணர்ந்து
ம்
காகிதப் பைகள் துணிப்பைகள் இந்த மாரி எல்லா உபயோகப் படுத்துனாங்கன்னா வாங்கவு மாட்டாங்க இல்லையா மக்கள் எல்லா
ஆமா ஆமா கண்டிப்பா
ஆ அப்ப அந்த மாரி இருக்கு போது நம்ம அதுல இருந்து கொஞ்சோ ஒத்துழைக்கலா கொஞ்சோ சப்போர்ட்டா இருக்கலா கவர்மெண்ட்டுக்கு இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா
இப்ப நம்மளு எதிர்கால சந்ததிய காப்பாத்த முடியு நம்ம பிள்ளைகளுக்கு அது ஆபத்து இல்லாம இருக் குள்ள சார் இனி வர காலங்கள்ல
ஆமாங்க ஆபத்து இல்லாம இருக்கு
ம்
அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்கு அந்த ஒரு கடமை உணர்வு இருக்கு
ஆமாங்க சார்
ஓகே மேடம்
செரிங்க சார் ரொம்ப நன்றி காற்று மாசுபடுதல பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க
செரி மேடம்
ரொம்ப நன்றிங்க சார் செரி நீங்க இங்க ஊருக்கு வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க சார் பேசலா சார் வீட்ல எல்லாத்தையு கேட்டேன்னு சொல்லுங்க சார்
நிச்சயமாக நிச்சயமா
இனி நாமளு உறுதி எடுத்துக்கலா நெகிளிப்பைகளை எல்லா பயன்படுத்தக் கூடாது காற்று மாசுபடுதல நம்மளு க ட்டுப்படுத்தணு அப்டினு இல்லைங்களா சார் ரொம்ப நன்றிங் சார் நன்றி சார் வணக்கோ சார் வெக்கட்டுங்களா செரிங்க சார்